ஹெலோ
ம் நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்க நீங் நல்லார்க்கீங்ளா
அ நல்லா இருக்கங்க என்ன இந்நேர்த்துக் கூப்ட்ருக்கீங்க பரவால்லயே ஞ்யாபகோ வெச்சு
சும்மாதா கூப்ட்ருக்க வீட்ல எல்லா இருக்காங்ளா
அ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ம் எங்க வீட்லயு எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன அங்க எல்லா என்ன ஒரே ம ழ சவுண்டா இருக்கு என்ன மழ பெய்தா அங்க
ஆமாங்க நாள் மழையில் இல்ல இப் பாத்தீங்கனா ஸ்கூல் தெறக்குற டைம்ல மழ பெய்ஞ்சுட்டுருக்கு
ஆமாங்க மத்த டைம்ல பேஸ்னா கூட ப பரவால்ல இந்த மாரி பசங்க இருக்குறப்போ இந்த மாரி மழ பெஞ்சுதுனா அவுங்களுக்கு சும்மாவே ரீசன் கெடைக்காம இருக்கூ மழ பெஞ்சா ரீசன்தா இல்லைங்க
ஸ்கூல் ஓப்பனாயி ஓப்பனிங் நாளக்கி இன்னைக்கே மழ பேஞ்சிட்ருக்கு இவ்ள நாள் மழை இல்ல
அப் ஆனா மழ பெஞ்சா நல்ல விஷ் யம் இருக்கு கெட்ட விஷயோ இருக்கு இல்லைங்ளா
ஆமாங்க ஆபிஸ் போறவுங்களுக்கு ஸ்கூல் டைம்ல மழ பெஞ்சதுன்னா கொஞ்சோ நனஞ்சிட்டு போய்ட்டாங்கன்னு வச்சுக்கங்க இவ்ள நாளா ப்ரைவெட் வேன்ல போய்ட்ருந்தாங்க இப்போ பஸ்ல போறேன் சொல்லி போறாங்க நனஞ்சா டான்னா அப்றோ அங்க போய் உக்கார முடியாதுல்ல கொழந்தைகளுக்கு தா கஷ்டோ
அதுவும் இல்லாம மழ பேஞ்சதுன்னா ஒரு வகையில இந்த செடி நட்டு வைக்கலாம் இந்த மாரி ஏதாச்சு நல்ல கல்லா இருக்கலாம்
ஆ அ மா பண்ணலாங்க வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு அப்றோ என்ன வேலை வீட்டுல கார்டனப்ப ம் இது பண்றதா மெய்ன்டென் பண்றதா வேல நம்மளுக்கு அதா வேற என்ன வொர்க்கு இருக்கு
அதுவும் இல்லாம இப்ப ஆனா மழ பெஞ்சா இன்னியொரு விஷயோ காச்சல் வரு ஒடம்பு சரியில்லாம ஆகு உ
ஆமாங்க
சளி புடிக்கூ
ஆமா
அதுவு இந்த மழை எல்லா பெஞ்சுதுன்னா கொசு எங்க இருந்துதா வரும்னே தெரியாது அத்தன கொசுவா இருக்கூ
எங்க வீடே கேப் கேப்பா இருக்குங்களா கொஞ்சோ தள்ளி தள்ளி இருக்கு தண்ணி வந்து பாத்தீங்னா அ நம்ம வீட்ட சுத்தியு இது கம்மிதா அ இந்த நாய்க்கு குட்டி இருக்குறதுனால அந்த கொசு ஈ இதெல்லா வந்து நமக்கு வீட்டுக்கு கொஞ்சோ இப்டி வரு எனக் பெருசா தெரியாது வீட்லெல்லா நெட்டு அடிக்கு நெட்டு அடிக்குனு சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கணு
ஏன்னா வந்துட்டு இப்ப வந்து கொசுனால எத்தன பிரச்சன இருக்கு டெங்கு மலேரியா ஐய்யோ அதெல் அத கேட்டாலே
பயமா இருக்கு என்ன பண்றது நீங்க நெட் அடிச்சுருக்கீங்களா வீட்ல
இல்ல இல்ல வீட்டுல இன்னு எதுவு இல்லைங்க
நீ அடிக்கல
ஆமாங்
நாங்கதா நெட்டு அடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்குறோ ஒன்னூ இதே கெடக்க மாட்டேங்கிது ஒரே பிஸியாவே இருக்குது அடிக்கணுங்க அடிச்ட்ட ப்ரச்சன இல்ல டோரே ஓபன் பண்ணி வச்சாலு
ப்னா என்னங்க
நம்ம விண்டோ இருக்கு இல்லைங்களா விண்டோ வந்துட்டு அம் ஃபுல்லா அடிச்சு விட்டுட் டம்னா இந்த கொசு வலைனு சொல்றோம் இல்லையா நம் ப்போ வந்து கொழந்தைகளுக்கெல்லா கட்டி விடுறோம்ல அது மாரி நம்ம அடுச்சுட்டோன்னு வைங்க விண்டோ ஓப்பன்லே இருந்தாலு அந் அந்த நெட்டு வெளியில ஓபன்ல இருக்கூ ஏர் சர்க்குலேஷன் கார தான் நம் விண்டோ ஓபன் பண்ணி வைக்கிறோம் இருந்தாலும் ஓபன் பண்ணி வைக்க ச்சாலும் அது வழியே வராது சின்ன இதா இருக்கும்
ஓ ஓ செரி செரிங்க
விண்டோ கிடைச்சுக்கலாம் டோர் கிடிச்சக்கலாம்
அப்படிங்களா
ஆமாங்க
நீங்க சொல்றத பார்த்தா இனி ஃபுல்லாவே மழைகாலம் தான் இருக்கும் நாங்களும் அடிக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு வீட்டுல கொஞ்சம் பெரியவங்களும் இருக்காங்க சின்ன கொழந்தைகளும் இருக்காங்க
செரி செரிங்க
ஈஸியா உங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சத்து கம்மியாத்தானே இருக்கும் உங்களுக்கு
ஆமாங்க கொசு கடிக்கிறதுனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை
ஆமாங்க
உம் அப்புறம் நீங்க சமையல்லா ஆச்சுங்களா
ஏன் சமையல்லாம் ஆயிட்டு இருக்குது ஆயாச்சு எல்லாமே ஆகி முடிஞ்சிருச்சு
உம்
அ அ நீங்க
ஆஹ் எங்க வீட்டுல எல்லாம் சமைச்சு இல்ல ஆபீஸ்க்கல்லாம் அனுப்பிச்சு விட்டாச்சு நீ என்ன சும்மா வீடு கிளீன் பண்ற ஒர்கக்குதான்
என்ன ஸ்பெஷலுங்க
இன்னைக்கீங்களா சாமரிசி பொங்கல் சாம்பார் ரசம் பொரியல் தண்டு பொரியல் நீங்க
சாமரிசீல பொங்கலா எ
ஆ சாமரிசி வந்துட்டு ட்டுங்க பாசி பருப்பு இருக்கு இல்லலைங்களா சாமரிசி பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் அத வந்துட்டு கிளி இது நல்லா கழுகிட்டு தண்ணி ஊத்தி நம்ம சாப்பாடு செய்கிற மாதிரியே அத தண்ணி ஊத்தி அல நெய் விட்டு கொஞ்சம் ஒட்டாம இருக்கிறதுக்காக நெய் விட்டு வச்சிருவேன் ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே பொங்கல் ரெடி ஆயிடும் அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் நெய் நெய்யி ஆயில் ரொம்ப நெய்யி ஊதுனாலு தேவட்டும் அதனால கொஞ்ச ஆயில் ஊத்திக்குவே நானு சீரகம் பெப்பர் பொடி அப்புறம் கருவேப்பில முந்திரி பருப்பு இஞ்சி இதெல்லாம் போட்டு உங்களுக்கு நல்லா தாளிச்சு விட்டுட்டு அந்த இதெல்லாம் இல்லாம ஸ்மெல் இல்லாம இஞ்சி ஸ்மெல் எல்லா அப்பிடியே எடுத்து ஃபிஷ்ஷுல அட இதாயிருச்சுனா எறங்கிருச்சுன்னா அத எடுத்து நான் உள்ள ஓட்டுருவாங்க போட்டு பெரட்டிட்டுன்னோ நல்லா இருக்கும் காலையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாம்பார் தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்
சேரிங் சேரி இல்ல நான் இந்த மாதிரி வெண்பொங்கலு இந்த மாதிரி வெண்பொங்கலு சர்க்கரப் பொங்கல் இந்த மாரித்தா கேள்வி பட்டேங்களா திடீர்னு நீங்க வந்துட்டு சாமரிசியல பொங்கல்னு சொன்னோனி நா கன்ஃப்யூஸ்ட் ஆயிடுசு அது எப்பிடி வக்கிறது என்ன ஏதுன்னு தெரியல உங்களுக்கு அது ஹெல்தியா ஐட்டமாவும் இருக்கு பிளஸ் வந்துட்டு நம்மக்கு நமக்கு காலையில வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப் ஃபன் ஐட்டம் செஞ்ச மாதிரியு இருக்கு இல்லலைங்க
ஆமாங்க இட்லி தோசை இப்பிடியே சாப்பிட்டுட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கொழந்தைகள் ளுக்கும் பிடிக்கும் சூடா அந்த க்ளைமேட் மழ க்ள க்ளைமேட்டா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு ஆனா சாம்பார் வேணும் தொட்டுக்கருக்கு ஒயிட் சட்னியோ இல்லன்னா சாம்பாரோ ஏதோ கொஞ்ச வேணும் நல்லா இருக்கும்
அப்பிடிங்களா முன்னாடி எல்லாம் மழைகாலன்னு சொன்னாலே எனக்கு நாங்க போன ஸ்கூல் டேஸ் கா காலேஜ் டேஸ் தான் ஞாபம் வருது ஏன்னா வந்துட்டு நாங்க கும்மால் காலு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அப்பல்லாம் வந்து ட்டு ஃபுல்லா இந்த இது படுதா மாரி தான இருக்கும் ஓங்களுக்கு அந்த அ ரெயின் கோட் மாதிரி இனியொன்னுதான் இருக்கும் அதுதான குடுப்பாங்க கோ கொடையு அவ்ளோ சீக் கிர யாரும் எடுத்துட் போ மாட்டோம் ஃபுல்லா ரெயின்கோட் ஆட்டோ போட்டுப்போவோம் வீட்ல போனா ஒரு டீ பழ க்காரமல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க சாப்ட்டா அந்த மழைக்கு சூப்பரா இருக்கும்
ஸ்கூல் லைஃப்லா மறக்கவே முடியாதுங்க எப்பவுமே எத்தன வருஷொ ஆனாலு காலேஜ் லைஃப் விட மறந்தல்லா கூ ஸ்கூல் லைஃப் வந்து மறக்க முடியாது சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம எதுவுமே கஷ்டமே தெரியாம இன்ன சன்ட்டா இருப்பமா எந்த ஒரு இதுமே இருக்காது அ பணப்ரெ ச்சனையோ எந்த ஒரு கஷ்டமே ஃபீலே இருக்காது அதனால ஜாலியா இருக்கும் அந்த லைஃப் எல்லா திருப்பி கெடை டைக்குமான்னு தெரியாது இல்லையா
ஆமாங்க
நல்லா இருக்கும் மழை வெய்ஞ்சுதுன்னா நனஞ்சிட்டு போகுன்னு இருக்கும் கொடையே எடுத்துட்டு போனாலும் அதப் புடிச்சிட்டு போ மாட்டோம் நனைஞ்சிட்டு போகும்னு ஆசப்படுவோ
உஹ்
அப்புறொ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது நெனஞ்சிட்டு வந்தா அம்மா தொடச்சி விட்றது சாப்ட்றதுக்கு செஞ்சு குடுக் கறது இதெல்லா ஒரு ஜாலியான லைஃபு வந்தது சாப்டத் தருவாங்க நம்மள விழுந்து விழுந்து கவனிப்பாங்க நம்ம ஏதோ பெருசா சாதிச்சு ட்டு வந்த மாரி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டோம்னா
ஆமாங்க அதுவு நாங்கல்லா ஸ்கூல் டேஸ் ல படிக்கிறப்போ ஏதாச் சின்னதா ஏதாச்சும் வந்துட்டு எனா அப்பெல்லா வந்துட்டு இந்ந இது மாரி அவார்டு இந் மாரி குடுக்க மாட்டாங்களே டிஃபன் தான் குடுப்பாங்க நாங்க போய் எதுலயா ஜெயிச்சுட்டோம்னா கவித அப்போல்லா வந்துட்டு கவிதப் போட்டி கட்டுர போட்டி ட்ராயிங் இதெல்லா வ வப்பாங்கல்ல அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரேஸ் செகண்ட் பிரேஸ் தேர்ட் பிரேஸு இதுக்கெல்லா வந்துட்டு ஒரு மாரி சின்ன டிஃபன் பாக்ஸ் மாரி குடுப்பாங்க நாங்க படிச்ச ஸ்கூல்ல எல்லா
செரிங்க
இப்பத்தான் இந்த மெடல் இதெல்லா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்பல்லா வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம்ந்தா கொடுப்போங்க வீட்ல போய் சொல்லிட்டு சிரிச்சா அய்யோ அதெல்லாம் நல்ல ஒரு மூமெண் மேரி இருக்கும் மெமரிஸான மூமெண்ட்ஸ்
இப்பத்த குழந்தைங்க எங்கீங்க அதெல்லாம் பண்றாங்க ஆ
ப ஆமா இப்பத்துக்கு குழந்தைக ஃபோன் வந்துருச்சல்லங்க அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் போன் அவங்க கற்பனை திற ன் வந்து கொஞ்சொ கம்மியா இருது அவங்களுக்கு ஏன்னா ஃபோன் இருந்துச்சுன்னா இப்ப வந்துட்டு நம்ம ஃபோன் இல்லனா நம்மளா யோசிச்சு அது எப்படி வரும் சால்வ் பண்ணும் நம்மளே இது பண்ணணும்னு உக்கருவோ ஆனா வந்து இந்த ஃபோன் வந்தங்காட்டிக்கு இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு இந்த போய் இதை நம்ம இந்த சம்ம கொண்டே கொடுத்தோம்னா அது வா ஒங்களுக்கு ஃபுல்லா ஆன்சரா
எல்லா நெட்ல அடிச்சு அடிச்சு பா த்துக்கிறாங்க யோசிச்சுத இத வுட நெட்ல அடிச்சு அவுங் அவுங்க வேற விதமான திங்கிங் நம்ம வந்து அந்த அப்ப இருந்தப்ப நம்மளுக்கு பேரமான இருந்துருக்கும் நம்மளே ஐடியா பண்ணணும் அப்பா அம்மா வும் பெருசா கூட கொந்தெல்லா கவனிக்க மா தாங்க அவங்களுக்கு வேல அவங்களுக்கு அப்டி அப்டி இருந்துருவாங்க நம்மளேதா எல்லாமே கீ பண்ணணு இப்ப அப்படி இல்ல நம்ம சப்போர்ட் பண்றோ கொழந்தைகளுக்கு கொழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ற நெட் ட்ல அடிச்சா ஃபுல்லாவே எல்லா இது தெரிஞ்சுக்கிறாங்க ஆள் டீடெயில்ஸ்
ஆமாங்க ஆமாங்க
அந்த மாரி போயடுறாங்க என்ன பண்றது போனல்லா கொஞ்ச அவாய்ட் பண்ணணு
அப்பல்லா வந்துட்டு இந்த பேப்பர் இருக்குல்லங்க பேப்பர எல்லா தண்ணில போட்டு ஊற வச்சு அத ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு அதுக்கப்புற அது நல்லா இதானதுக்கு அப்புற எடுத்து நமக்கு தேவையான ஷேப்ல பண்ணி இந்த காகித கூட மாரி செய்வோங்க எங்க அண்ணா நாங்கள்ல்லா அப்படித்தா செய்வோ இப்ப அத செஞ்சு அதுல அப்பெல்லா வந்துட்டு இந்த வாட்டர் பெயிண்ட்டுன்னு சொல்லி இருக்கும்ல்லங்க
ஆமாங்க
பிளவர் டிசைன் எல்லாம் கொடுத்து செஞ்சு எங்க மேம்க்கு நாங்க எல்லா வந்துட்டு ஒரு ஒருத்த டிஃப் ஃப்ரண்டா செஞ்சிட்டு வாங்கனு சொல்றப்போ நாங்க அத செஞ்சு அவங்களுக்கு இந்த இது சாக் பிஸ் வைக் க்கிற மாரி சின்ன சின்ன டப்பா மாரி செஞ்சு குடுப்போ காகித குடைல அவ அவ்ள சீக்கிர ஒடையாது உங்களுக்கு நம்மளா கைய வச்சு பிரிச்சாத்தா ஒடையு அதுக்கப் பறம் வந்துட்டு ஆ இனி அங்க போட்டியால நடத்தும் போது என்ன பண்ணுவோனா அந்த களிமண்ணு இருக்குல்லங்க களிமண்ல வந்துட்டு இந்த மாரி சாமி இது சிவனு விநாயகர் எல்லா வரைஞ்சிருக்கு
சேரி சேரிங்க
சேரிங்க அதெல்லா ஒரு காலங்க ஆமாங்க சேரிங்க சேரி நீங்க பாருங்க ஆ சேரி ஆ சேரி ம்